சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க
ம் என்ன என்ன விஷயமா கால் பண்ணிருந்தீங்க
நா வந்து என்ன விஷயமா கால் பண்ணியிருந்தன்னா அதா நாங்க நாளைக் போறோம்ல எங்களுக்கு வழி மட்டு தெரியாது ஆனா என்ன துணியு போட்டுக்கணு அப்டிலா வந்து அதெல்லா மட் கரெக்டா தெளிவா பேசி வச்சிருக்கோ
ஓஹோ சரி
அங்க போய் என்ன திங்கிரோ அப்டி எல்லா பேசி வச்சிருக்கோ ஆனா எப்டி போகணும்னு எங்களுக்கு தெரில
ஆ செரி செரி இதுல வந்த இப்பந்தா நெறய டெக்னாலஜி எல்லா வளர்ந்துருச்சு எதுலயாச்சு பாருங்க உங்களோட மொபைல் போன்ல பாத்து அது மூலயமா போங்க எப்டி போணு என்னன்னு கேட்டு
ம்
நாங்களு நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸா எங்கயாது போலானு பிளான் பண்ணிருக்கோ ஆ எங்க ஊர் பக்கத்துல இந்த தெங்காசி சைடுல நெறய எடோ இருக்கும்ல்ல அப்றோ எங்க ஊர்ல இருந்து கேரளாவு ரொம்ப பக்கதா
ம்
நாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆமா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அச்சன் கோவில் போய்ட்டு வந்தோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்மல போய்ட்டு வந்தோ
ம்
அதனால இப்
நீங்க ஐயப்ப மாழ போட்ருக்கீங்களா
நா இதுவர எந்த கோயிலுக்கு எந்த மாலயு போட்டது இல்லங்க
ஏ நீங்க ஏத்திஸ்டா
ஏத் ஸ்ட் கம் இத ஒரு மாரி பியூரா அப்டிலா சொல்ல முடியாது
ஆ
ஒரு மாதிரி அந்த டிபென் பண்ணி இருக்கிற ஒரு பேர்சென் கெடயாதுங்க
ம்
ஆ அந்த மாதிரினு சொல்லலா ஆ நீங்க
நா வந் து ஒரே ஒரு டைம் போயிருக்கே நா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போனே
ஆ சின்ன வயசுல எனக்கும் அதெல்லா ஒரு ஆசயா இருந்துச்சு அதுக்கப்பறோ வளர வளர பெருசா அதுல வந்து விருப்போ இல்ல ம் ஆனா புடிக்கும் அந்த மாரி அந்த சாமில்லா ரெம்ப புடிக்கு
ஏன்ன புரியல கேட்கல
அந்த சாமில்லா ரொம்ப புடிக்கும்
ஆ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சாமி
ம் சரி சரி அப்பறோ என்ன
அப்பற என்ன உங்களுக்கு ஒரு விஷயோ தெரியுமா இன்னைக்கி என்னோட அப்பாவோட பேர்த்டே
அப்புடியா
ஆமா
ஆ உங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலா
ஆ பாடலா
ஆ ஆ பாடலாமா
ஆ நீங்க பாடுங்க எனக்கு வந்து சிரிப்பு வந்துரும்
உங்களுக்கு சிரிப்பு வந்துருமா
ஆமா
சேரி ஓகே உங்க அப்பாக்கு நானு விஷ் பண்ணேன்னு நீங்க சொல்லுவீங்களான்னு தெர்ல இருந்தாலு நா உங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணிக்கிறே ஆ என்னன் சொல்லுங்க என்னோட தோழியோட கணவன் உங்களுக்கு விஷ்
ஆ என்னோட நண்பன்னு நா சொல்வே
அப்டி சொல்லுவீங்களோ சேரி சேரி ம்
சொன்னன்னா அவ்ளோதா ம் ம் இன்னொரு விஷயோ தெரியுமா
ஆ என்ன விஷ்யோ
என என்னோட அப்பாக்கும் என்னோட அண்ணனுக்கும் ஒரே நாள்ள தா பிறந்தநாளே
ச பாத்துங்களா
ஆமா
ஆ இதெல்லா எல்லாருக்கு கெடைக்காது என்ன
ஆமா எங்கப்பாக்கு வந்து அது ஒரு ஜாலி இந்த அவரோட பொறந்தநாள் மட்டு கொஞ்ச ஜாலியா இருப்பார் ஏன்னா நா ஏ அண்ணனுக்கு பொறந்தநாள் அப்படின்னு குதிச்சிட்டு கெடப்
அப்படியா இது இன்னொரு விஷய தெரியுமா ஏ எனக்கு ஆ என்னோட மனைவிக்கு நடுவுல ஒரு நாள் தா வித் தியாசமே ம்
ம் பத்து பன்னெண்டு
ஆமா ஆமா
ம் அதெல்லா அவ வந்து ஆரம்பத்துல சொல்லி
அப்படியா இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா என்னோடைய எக்ஸாம் நம்பர் நம்பர் வந்து பன்னெண்டு அதனா நா சொல்லி எவ்வளோ ஜாலியா சொல்லிட்ருப்பே தெரியுமா
ஆ அப்பற வந்து அவங்க ரெண்டு பேரோட தொலைபேசி எண்ணலயையு ஒரே எடத் த்தலயே பன்னெண்டாவது நம்பர் இருக்கு அப்படின்னு ஒரு விஷய சொல்லிருக்கா
அப்படியா
ஆமா அப்படி வந்து ஏதோ ஒரு ஆ வங்கி போகும்போது அவங்க அப்பாவு கூட வந்து ஏதோ
நீங்க இப்ப எங்களோட நம்பர்ல என்ன இது பன்னெண்டா நம்பர் ஏதோ சொன்னீங்களே
ஏ பன்னெண்டாம் நம்பர் உங்க ரெண்டு பேரோட நம்பர் உள்ளயு பன்னெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்ருந்தா
அப்படி இல்லையே என்னோட நம்பர்ல ஒன்னே இருக்காதே
அப்டியா அவதா சொல்லிட்ருந்தா எப்டி சொன்னானா ஆ இந்த மாரி அவங்களோட நம்பர்லயு இருக்கு நா வந்து ஒரு தேமே எங்கப்பா வந்து வங்கி போனப்போ அந்த ஓ டி பி வருன்னு சொல்லி என்னோட நம்பர் குடுக்க சொன்னாங்க அப்போ நா வந் து என்னோட நம்பர சொல்றதுக்கு பதிலா நா அவங்களோட நம்பர சொல்லிட்ருந்த அப்படின்ற மாரி சொன்னா
என்னன்னா எங்க ரெண்டு பேரோட நம்பர் எப்படி வரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அ எயிட் ஜீரோன்னு வரு எனக்கு நைன் ஜீரோன்னு வருங்க
ஓ
ஆ அதனால மேபி அவங்க அவங்ககிட்ட அப்டி சொல்லிருப்பாங்க ஆனா இந் இந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க ஏங்கிட்டயு சொல்லிருக்காங்க
அ என்னோட நம்பர் கடைசியில பாத்தீங்கன்னா நா பிறந்த நாலு மாதமு இருக்கு
வாவ்
ம் அப்டி அந்த நம்பருக்கு வந்து நா ஆசப்படல எங்க அப்பாவே வாங்கி கு குடுத்தாரு அந்த நம்பர் வச்சுக்கோ அப்படின்னு ம் ம்
வீட்ல வந்து அந்த மாரி இருக்காது எங்க வீட்ல வந்து ஆ லாஸ்ட்டு லாஸ்ட்டு நாலு நம்பர் நயன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற நம்பர்ல்ல எங்க வீட்ல மட்டு மூணு நம்பர் இருக்கு
ம் ம் ம்
ம் எல்லாரோட நம்பர்லயுமே முடியும் போது தொண்ணூறு அறுபது தொண்ணூறு அறுபது தொண்ணூறு அறுபதுன்னு தா முடியு
ஓ ஓஹோ
ஆ நா தா கொஞ்சோ வித்தியாசமா இருக்கட்டுமேனு எனக்கு இந்த நம்பர் வாங்கன ஆ னா அதையு எங்க அப்பா பேர்ல தா வாங்கன ஏன்னா நா எனக்கு ஃபோன் வாங்கும்போ து எனக்கு அப்போ பதினெட்டு வயசுலா ஆகல என்னோட ஃபோன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து ஐந்து வருடம் இருக்கலா நாலு வருடம் ஆமா நாலு வருடம்
ம் என்னோடய இப்போ நா வச்சிருக்க ஃபோன் வாங்கியு இது ஆறாவது வருடம்
பாத்தீங்களா
ரொம்ப அடி வாங்கி போய் கெடக்கு எப்போ புதுசு வாங்கலான்னு நெனச்சிட்டு இருக்க
ஏ ஃபோனே இப்போ அப்படிதாங்க இருக்கு
ம்
ம் அதுனால சீக்கிரமே என்ன பண்ணனு பாத்து வாங்கணு ஆனா நமக்கு இருக்க பிரச் சனையில இதெல்லா ஒரு பிரச்சனையான்னு ஒரு பக்கோ தோணு
அதுவு ஒரு பக்கத்துல கரெக்ட் தா ஆனா எப்படி எ ஃபோன் எப்டினா அந்த சைட்ல மூணு பட்டன் இருக்குல்ல அத நா சும்மா மேல தொட்டாலே சவுண்டு தானா ஏறு தானா குறையு
பாத்தீங்களா நீங்க அதுலயே சென்சார்ல்லா வச்சிருக்கீங்கனு நெனைக்கற
ஆமா அது அப்டி இருக்கு அது சில நேரத்துல ஒரு மாரி எவு எர் எரிச்சலா வரு எனக்கு நல்ல பாட்டு கேட்டுட்டு இருப்ப இல்லன்னா நல்ல படம் பாத்துட்டு இருப்ப அந் நேரத்துல போய் கொறஞ்சுடு
ஆமாங்க இந்த பிரச்சன இப்ப எ ஃபோன்லயு சில நேரங்கள்ள ஆயிருக்கு
அவ்ளோதாங்க அப்ப உங்க ஃபோன தலைய சுத்தி தூக்கி போட்டுருங்க அவ்ளோதா
பரவால்ல என்னோட நண்பனோட ஃபோன்லா ரொம்ப அருமையான ஃபோன் அவ நாங்க பத்தாவுது படிக்குபோது ஒரு ஃபோன் வச்சிருந்தா அந்த போன்ல இப்ப உங்களுக்கு வந்து நீங்க நூறு பர்சன்ட் அதாவது தொந்நூறு வர மாரி சார்ஜ் போடுறீங்க னா உங்களுக்கு நீங்க வந்து அத தாராளமா ஒரு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரை யூஸ் பண்ணலா ஆ ஆனா என்ன இது நூறு பர்சன்டேஜ் இருந்தாலு அ தாராளமா யூஸ் பண்ணலா ஆனா இன்னொரு பிளஸ் எனனா அப்படி யூஸ் பண்ணட்ட போதே திடீர்னு அவங்களோட தொலைபேசி வந்து ஆஃப் ஆயிரு அதாவது சுவிட்சுடு ஆஃப் ஆயிரு அத நீங்க ஆன் பண்ண உடனே பாத்தீங்கனா உங்களுக்கு சார்ஜ் முப்பது இருக்கும்னா பாத்துக்கோங்களே பாத்தீங்களா இந்த மாரி சார்ஜே போடாம சார்ஜ் ஏறுத ஃபோன்லா எங்க கெடைக்கு சொல்லுங்க
கெடைக்கு இதே போல ஒரு ஃபோனுங்க எங்க வீட்ல ஒன்னு பழைய ஃபோன் இப் போவு வீட்ல கெடக்கு எப்டின்னா இப்ப அது முப்பதா வந்துச்சுல்ல திரும்பவு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோனா திரும்பவு ஒரு எழுவது அம்பது அப்டி காட்டு
ஆ பாத்தீங்னா அந்த மாதிரி ஃபோன்ல்லா ரொம்ப ரேர் ஆனது அதே மாதிரி எங்க வீட்லயு இந்த ஃபோன்லா நெறைய இருக்கு எங்க வீட்ல வந்து ரொம்ப குட்டியான ஃபோன் உண்டு அந்த அந்த ஃபோன் எவ்ளோ இருக்குனா ஆ நல்லா சொல்லா நம்மளோ மிடில் ஃபிங்கர் அளவுக்கு வேனா இருக்குன்னு சொல்லா ஒரு மாரி நல்லா பத்தாயிரந்தா அதா அந்த சைஸ்லதா ஒரு ஃபோன் இருக்கு அதோட ஸ்கிரீன்ல்லா ரொம்ப கு குட்டியா இருக்கு அது ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு நம்ம கை குள்ள வந்துரு அந்த ஃபோன் அந்த மாரி ஃபோன் எங்க வீட்ல இருந்துது அப்றோ நா ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது என்ட்ட ஒரு டச் ஃபோன் இருந்துச்சு அந்த ஃபோன் அது வந்து ஒரு சைனா ஃபோன் பிராண்ட் ஃபோன் அந்த ஃபோன்ல பாத்தீங்கனா எஃப் எம் ஒரு நம்ம ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு மேல இழுப்பமா
ம்
அந்த இது உண்டு என்னோட ஃபோன்ல அப்டி இழுத்தம்னா அது அப்டியே மேல வரு ஆ அதான் நா ஒரு சின்ன சின்ன பையனா இருக்கும்போது வெச்சிருந்தேன் அந்த ஃபோன்ல்லா தூக்கோ வருதா உங்களுக்கு
இல்ல இல்ல பரவால சின்ன வயசுலயே நீங்க வந்து இவ்ளோ பெரிய ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க மேல கு ச்சி வற ஃபோன் இதெல்லா
ஆ அப்பல்லா அந்த ஃபோன வெச்சு நா போடாத ஆட்டமே இல்ல அதுல கயிற கட்டியெல்லா தொங்க விட்டுருவங்க
நாங்க சின்ன வயசல என்ன பண்ணிருக்கோமா
அ
குட்டி ஃபோன்ல வந்து ஒ அந்த பின்னாடி உள்ள ஒரே ஒரு கேமராதா இருக்கு இது வந்து ஒரு நா வந்து ஒரு மூணாது படிக்கைல அப்டி நடந்த ஒரு விஷ்யோ எப்டினா என்ன எந்த ஒரு விளையாட்லிமே சேத்துக்கவே மாட்டாங்க சின்ன வயசிலவே
ஏ அ
நா வந்து இந்த பந்து பொறிக்கி போட இந்த அம்பது கா சு அந்த மாரி சும்மா பொம்மயாதா இருப்ப நா எல்லா எல்லா வெளயாட்டுலிமே
சேரி
கண்ணாமூச்சிக்கே நா ஒளிஞ்சுட்டு நின்னாலு எவனு என்ன கண்டுபுடிக்காமலே போயிடுவானா பாத்துக்கோங்களே
ச்ச வாழ்க்கைல ரொம்ப வொர்ஸ்டான பேஸ்ல வாழ்ந்துரு
ஆமாங்க அப்டி இருக்கும்போது அந்த ஃபோன்ல வந்து பின்னாடி கேமராதா இருக்கு என் அண்ண ரெண்டு பேர் அப்றோ மாமா பையன் ஒருத்தன் இவனுங்கல்லா என்ன பண்ணிருக்கானுங்கனா அந்த கேமராவ பின்பக்கம் இப்டி திருப்பி வெச்சு காஞ்சனா படோ எடுத்திருக்கானுக
பா
காஞ்சனா படத்தையே எப்டினா அந்த கா அந்த ஒரு பே ப்பர்ல வந்து இப்டி கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா ஒவ்வொருத்தவங்க நடந்து வந்து காஞ்சனான்னு காட்ற மாரி அதுல இ துலயு அந்த பேர் ஒழுங்கா எழுத தெரில இந்த முட்டாள்களு க்கு எப்டி எழுதிருக்கானுகனா கஞ்சனான்னு எழுதிருக்கானுக அந்த வீடியோல்லா வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கி முன்னாடி கெடைச்சது ஆனா அந்த ஃபோன் திரும்பவு தொலைஞ்சு போயிடுச்சு
அச்சச்சோ திருடிட்டாங்களா அந்த ஃபோனே ஒருத்தங்க திருடிர்க்காங்களா ஆ செரி நீங்க பாத்துட்டு வாங்க ம் வாங்க